ஹலோ
ஹலோ
கேக்குதாங்மா
என்ன ப் என்ன பண்ற பாப்பா
பாப்பா தூங்கிட்டா அப்பிலேவே பாப்பாவுக்கு பால் குடுத்தேனா பாலு பாலுன்று ருந்துச்சி வயிறு வயிறுவ மிதிக்குது பால் கேட்டு அப்பற போயி பால் வாங்கிட்டு ஆச்சி ஆத்தி குடுத் த தூங்கியது
சேரி சேரி தூங்கட்டு தூங்கட்டு ஒண்ணு காலேல இருந்தே கொஞ்ச லெவல் இல்ல ஒன்னு இங்கியு சாப்படல
ஆ இங்கையு வந்து ஒன்னு சாப்புல்ல அதனால பாலாத்தி குடுக் இப்போவு தூங்கிட்றிச்சி ரொம்ப தூங்கி ரொம்ப நேர ஆச்சி இப்ப எந்திரிச்சிரு இனி எந்துச்சா என்ன பண்றது மாப்பிள்ளையு ஆபீஸ்ல ஃபோன் பண்ணாங்கன்னு கெளம்பி போயிட்டாரு
செரி
ம் சாப்பாடு எதும் செய்யல கேட்டே என்னப்பா செஞ்சி வக்கிறதுன்னு பா பாத்துகோ ப்பா எனக்கு இப்போதைக்கு எது வேண்டா நைட் வந்து பா சாயங்கால வந்து பாத்துகிறேன்ட்டு போயிட்டாரு
ஒரு க்ளாஸ் அரிசி வச்சிருக்கலாம் இல்லப்பா இப்ப நீ பாப்பவு சாப்புறு காய்
பாப்பா நானு சாப்பிட கய்க்கு அதே என்ன பண்றது அப்டின்ட்டு பே உக்காந்துருக்கே என்னா பண்ணெண்டு மணிக் த சாப்ட்டோமா காலைலே நா
ச்சே அது நா என்ன சொல்றேன்னா ஒரு க்ளாஸ் அரிசி வச்சி இத்துளுண்டு ரச வெச்சிட்டில்ல நீயும் பாப்பவும் வடங்கிது வறுத் சாப்ட்டுக்லா அப்ற மாப்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவ் தொட்டுக்குற் செஞ்சிக்லா
ஆமா கரெக்ட்டு தா பேசாம் போய் பாப்பா எந்திரிக்கறுக்குள்ள எத்துலுண் ரசத்த வெச்சு பாத்த
அதுக்வ மூக்குல ஒழுகிட்டே இருந்துச்சி கொஞ்சூண்டு மெளகு ரசத்த வெச்சி கொஞ்சமா மெளகு போட்டு மொய்யே மெளகு ரசன்னா நெறையபே போட்ற வேண்டா கொஞ்சமா போட்டு வைய்யி ஏதோ ஒரு வாடகங்கு இது வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அ அப்ற அவர் வர் இர்ர நேரத்துக்கு ஏதாவ் தொட்டுக்கற் செஞ்சிட்டா முடிஞ்சி ஒர் நாலு முட்டை வாங்க ஆம்லெட் போட்டாலு சாப்ட்டுக்கலாம் இல்ல
ம் ம்
பாரு போனிய அங்க உ பாப்பா ஸ்கூலுக் போயிர்ச்சா அவுங் மச்சான்டாரு புள்ள
அது ஒரே அடம்மா
ஏ
போ மாட்டே ஒரு நாள் போய் கால்ல அதுவே அ அதுவே சொல்லிக்கிதே ஸ்கூலுக் போது ம் அப்ற அங்க்யே போயி இல்ல எங்க அம்மா எப்ப வருவாங் கேக்கதாமா அப்பற விளையாட்றதாம அப்புறோ வீட்டுக்கு வந்துட்டு ஏ ஸ்கூலுக்கு நாளுக் போலா ஸ்கூலுக்கு நா போமாட்டே நா அழுவே நா அழு அழுவே நீங்க என்ன போய் விடுவீங்க பரவால்ல நாலே கொஞ்ச நேர அழுதுட்டு விளையாடிட்டு அங்கே இருந்துக்குறே அப்டிங்குதா
பு பரவாலையே போய்ட்டாள நேத்து
ம் போய்ட்டு வந்ட்டா இன்னிக்கு லீவ் இல்ல
நாம
அப்ளே ஃபோன் பண்ண
ம்
ஃபோன் பண்ணி ஆ என்ன ம மச்சா பாப்பா வராலா அம்ச்சுவுர்றீங்ளான் கேட்டே இருப்பா அவட்ட கேக்குறே அவ வரமாற்னா அம்ச்சுர்றேப்பானாறு
ம்
அதுக்கப்பற் காணோ ஃபோண் எது வல்ல வரலே போல
சேர் சேர் இருந்தாலு கூப்புட்டு வரக்காளேலே இல்லப்பா உங்ளுன் கடைல வேல பாக்கணுமுல்ல
ஆத உண்மதா
கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் வேணுமில்ல
ஆமா
ம் ம் சேர் சேரி என்ன உ அத்த என்ன பண்றாங்க
தெரிலமே எங்க கடய்லதா இருப்பாங்க வேற எங்க இருப்பாங்
ஒங்க மாமனார்க்கு பரவாலயா
மாமனாருக்கு பரவால்ல
ம்
அவர் நல்லாதே அப்ப என்ன பண்றாரு நீங்க என்ன சாப்புட வச்சீங்க
க்காங்க நா தா சொன்னேல கொஞ்ச சாப்பாடு மீதம் இருந்துச்சு அப்ற அப்பாக்கு அந்தது தக்காளி சாப்பாடு தாளிச்சு வச்சுட்டு தேங்கா தொவயல் அரச்சே
ஓ
அதுக்கப்பற அத இதோட வுட்டே எனக்கு பத்தலைனாலு மாவு இருக்குல எனக்கு கொஞ்சோண்டு
செரி செரி
இப்பவே இல்லங்காட்டி அப்பா கேட்டாலு அப்பாக்கும் தோச ஊத்திக்லாம்ல
ஆமா
வெங்காயமெல்லா உரிச்சு வெச்சிருக்கே வேணுனா கொஞ்சோ மொளகா சட்னி அரச்சுக்லான்னு
சேரிமா
ரெண்டு ஐடியாவுல இருக்குது
ம் நானு செரி வயிறு கால்லருந்து எனக்கு கொஞ்ச செரியில்லையா
நா அதுனால தா ரச வெக்க சொன்னே எ பாப்பா தயிர் வேண்டா தயிர் தயிர் வேண்டா ரச வச்சுரு ரச வச்சு சாப்ட்டீனா கொஞ்ச பரவால்லாம இருக்கும்பா
அ வேணா வச்சு தரீங்ளா
நா வெளிய போறே இப்போ ஆ வச்சு தரீங்ளா நானே சோறாக்குனா பின்ன என்ன ஒனக்கு வச்சு தர்றது
ஒரு ரச கூட வச்சு தர மாட்டீங்ளா
ஐய்ய போ நானே வெக்க சோம்பேறி பட்டுட்டு தோச மாவு
இல்லமா எனக்கு ரச வச் நீங்க ரச வச்சா உங்களுக்கு அடிமண்டி ரொம்ப கம்மியா தான
ம் ஆமா
நா ரச வெச்சா அடி மண்டி ரொம்ப நெறையா இருக்கு
பாப்பா அது எல்லாத்துக்கு அப்டிதா இருக்கு மொதல்ல நா வைக்கும்போது அப்டிதா இருக்கு இப்ப என்ன ரீச சன் கேட்டைனா எனக்கு கைல அடிபட்டு அந்தம் இதாய்ருச்சுல கட்டு நானே பிரிச்சுட்டன்ல அதுனாலதா இப்ப என்னால புளி கரைக்க முடியாது சப்பாத்தி மாவு பெனைய முடியாது அப்ப என்ன பண்ணுவே சப்பாத்தி வேணா ரெடிமேட் சப்பாத்தி அப்ப ரச வெக் க்கறதுக்கு என்ன பண்ணனுனா மெளகு சீரக எல்லாத்தையு மிக்ஸ்சிலே போட்டு ஒரு அடி புளி தக் காளி எல்லா போட்டு ஒரு ‌அடி எல்லா ஒட்டுக்கா போட்டு ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு தாளிச்சுவிட்றனு ஏனா என்னால கரைக்க முடியாது அது ரொம்ப ஆ ட்ரை கை ரொம்ப வழி எடுக்கும் போது நானு அந்த மெத்தடுக்கு வந்தே இப்ப கை கொஞ்ச நல்லாயிருச்சுதா ஆனாலு பழைய மெத்தடேதா
இல்ல ஆ எ எ இவருக்கு எ வீட்டுக்காருக்கு ரச நா வ க்க ரச அவருக்கு புடிச்சிருக்கு நல்லா இருக்கு அவருக்கு ஓகேங்றாரு ஆனா எனக்கு நீங்க வெக்குற ரசந்தா
உண்மைய சொல்ட்டா நீ வெக்கிற ரச நல்லா இருக்காது
ஆஹ் என் வீட்டுக்கார் ரொம்ப புடிச்
ஆனா சில நேரத்துல நல்லா இருக்குமாப்பா சில நேரத்துல நீ வெக்கற ரசோ அத தண்ணி கொஞ்சோ ஊத்திற்றே
கல்யாணத்துக்கு முன்ன நா வெக்கற ரசமே நல்லா இருக்காது இப்ப நா வெக்கற ரசோல்லா நல்லா இருக்கு நல்லா வெக்கர இப்ப நா ரசோ அது சொல்ட்டாங்க இப்ப கல்யாணத்துக்கு அப்பறோ இப்ப நா நல்லா ரசோவெக்கறே
ம் ம்
மே எனக்கு எனக்கு தா எதுவு இதாக மாட்டேங்குது
நம்ம செய்யறது நம்ளுக்கே புடிக்காது நா வெக்கிறது சில நேரோ எனக்கே புடிக்காது
ம்
ஆஹ் சரி நானு அம்மாய்க் போன் பண்லான் நெனச்சே
ஏ அம் அம்மாயி இன்னேறத்துக்கு வேல செய்யற எடத்துலல இருக்கும்
ஆமா பாப்பா ஊருக்கு இன்னைக்கு கிளம்புறாங்களா நாளைக்கு கிளம்புறாங்களா என்னை எப்ப டிக்
அட ஆமால நா ஞாபகமே இல்ல தாத்தாவு மா அம்மாயு ஊருக்கு போறது
ம் கல்யாணம் இருவத்தி நாலு
ம்
இவுங்க எப்பா கெளம்புறாங்கன்னு தெரியல டிக்கெட் போட்டாச்சு எனக்கு தெர் ஆஹ்
இரு இருவத்தி மூணு இருவத்
ஓ
இருவத் நாலு இருவத்தஞ்சு இல்ல இருவத்தி மூணு இருவத்தி நாலு கல்யாணம்மாமா ஆனா தாத் தா வந்துட்டு இன்னைக்கு நைட்டே நெனைக்கிறே ஆஹ் இன்னிக்கு நைட் டு நாளைக் கா நாளைக்கு நைட்டே கெளம்பறாங்க ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போறதா
ஆமா ஆமா பாத் திக்கி அனுப்பிச்சுட்டுருக்கறாங்க பாப்பா நாந்தா அவ்ளோ தூரோ போ முடியாதுன்னு சொல்லிட்டு போகல
இன்னொரு கல்யாணோ கே இருக்குல்ல
ஆமா அவங்க அதைத்தா சொல்லுச்சு உங்க அம்மாயி எய்யய்யோ உ உங்க தங்கச்சி பையன் கல்யாணோ இருக்கறங்காட்டி தா நீ என் தம்பி கல்யாண் க்கோயே என் தங்கச்சிக் பைய கல்யாணத்துக்கு நீ வரமாட்டேங்கிற அப்டின்னுச்சு ஆமாமா அப்டி
நானே ஆஹ் இல்ல இப்ப நா போயிருந்தல்ல
ஆமா ம்
நான் அதெல்லா மா அம்மா அப்டியே இருப்போமா அவங்களே எனக்கு இப்ப வரைக்கும் நா அவங்கள பாத்ததே கெடையாது போசாம்போன்ட்டு வந்ட்டே
பாப்பா அவங்க சொல்றதெல்லா கரெக்ட் தா இப்ப வரைக்கும் நம்ம அவங்கள பாத்ததுல்ல போனது இல்ல புதுசா ஒரு பக் கம் போயி அது கொஞ்சம் எனக்கு வொடம் முடியல இல்ல நா இதோட எப்டி போறதங்க நல்லாவே தெரியும் நா சொல்லிட்டே அம்மா பாருமா கொஞ்சோ முடியாம இருக்குல்லமா எனக் அப்புறம் பத்தாவதுக்கு உங்க சித்தி வேற கெளம்பற ஐடியால இருக்கறாங்க
ஆமா மஞ்சமா அம்மாயி கூட போலயாமா
ம் தனியா
அ தனியா போறாங்களாமா தனியா வந்துட்டு அது இருவத்தி மூணாந்தே கல்யாணோனு சொல்லி சொன்னாங்கள்ல அதனால் ல இருவத்தி மு இருவத்தொன்னாதே ரெண்டா தேதி நைட் அதாவது அங்க கல்யாணத்தன்னிக்கு ஒன்னு இருவத்தி மூணா தேதி காலையில அங்க இருக்க மாரி போவாங்களாமா
அ
இல்லைன்னா இருவத்தி நாலாந்தேதி கல்யாண முடிஞ்சது அப்டே வர மாரி போவாங்களலாமா எங்கிட்டய் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி உங்க அம்மா அப்டி ப வரலாம்லன்னு எப்பன்னா சொல்ட்டா ஒரு எங்க அம்மாஅல்ல அப்டி கண்டினியூவா டிராவல்லா பண்ண முடியாது
ம்
அப்டின்ட்டு வச்சுட்ட
அவுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது என்னால அவ்ளோ தூரோ ட்ரா அது பக்கமாவாப்ப இருக்கு ஒரு ரெண்டு மண் நேரோ போனோ வந்தோங்றக்கு ஆ
ண டிராவல்
அவ்ளோ தூரோ போய்ட்டு ஒடனே ஒடனே அங்க இருவத்தி நாலா தேதி கல்யாணமா இங்க இரவத்தஞ்சா தேதி கல்யாணோ இரவத் நாலாந்தேதி நைட் நம் இங் இருக்கோணு
ஆஹா இரவத்தி நாலாதேதி இரவத்தி நாலாந்தேதி தா ஃங்க்ஷனு இருவத்தஞ்சாந்தேதி கால்ல சும்மா முகூர்த்தம் மட்டுதா இருக்கு அதுக்கென்ன போய் முகூர்த்தத்த மட்டு பாத்துட்டு வரட்டா அவ்ளதா அப்றோ சித்தி கொன்னே போடு
மொதல்லயே பெரியவ கல்யாணத்துக்கு போகாதுக்கே கொஞ்ச சங்கரத்துல போயிட்டுருக்குது
ஆமா நானே அதனால தா சொல்லிட்ட சீக்கிரமா இந்த டைமு போவணு போயி கல்யாணத்துக்கு போயி
ம்
காலையில ஒரு நாள் அந்த இருவத்தி நாலாந்தேதி ஒரு நாள் லீவ் போட சொல்லியிருக்கா அவர
சேரி
காலைல போனோம்னா நைட்டு அங்க ரிசப்ஷன் முடிச்சுட்டு அப்டே நைட் நாங்க கெளம்பி வந்துருவோ நீங்க காலைல முகூர்தத்து
ஆமா நா காலைல முகூர்த்ததுக்கு இருந்துட்டு தா வருவ அப்ளே இவ உங்க சின்ன சித்தி ஃபோன் அடிச்சா
அஹ்
அக்கா எப்டிக்கா போலா அப்டின்னா நா சொன்ன காலையிலயோ அவுங்க கூட பஸ்லே கெளம்பிருவ பா இங்கேருந்து மாப்ளைய அழைச்சிட்டு போகும்போதே நா கூட போயிருவோ அப்ப நானு நைட் அங்க இருந்துட்டு காலையில முகூர்த்தம் முடிஞ்சுதா வருவேன்ன
ம்
ம் அப்பறோ வன்ட்டு என்னாக்கா அது எனக்கு செட் ஆகுற மாரி இல்ல அவ்ளோ நேரோ என்னால முடியாது நா நைட்டு தா வருவ
அ
நைட்டு வந்துட் டு அ கொஞ்ச நே முகூர் இது ரிசப்ஷன் முடிச் ம் ஒரு ஒம்பது மணி சேரி சேரி அவர் என்னன்னுப்பாரு அ